ப்ப கேக்குதா உனக்கு
ஆ கேக்குது உனக் கேக்குதா
ஆ கேக்குது என்னாச்சு ரொம்ப நாளா ட்ரை பண்றே உங்க ஏரியால ஏதாவது மழையா க்னல் இல்ல
ஆ இங்க விண்டு நெறைய காத்தடிக்கிது மழை பெய்ர மாரி இருக்கு சோ நா சிக்னல் இல்லேனு நெனைக்கிறே
நல்லாதா இருக் ஏ அந்த மாரி இல்ல ஏனா நா ட்ரை பண்ணிட்டே பாக்குறனா உனக்கு ரீச்சே ஆகல காலு சோ அதனாலத கேக்றே
நானு அந்த இதுலத பாத்தே பட் என்னன்னு தெரிய்ல
ஓகே ஃபை ஜி சிம் சிம்மா
எந்து ஃபோர் ஜி வந்து
வ ம் ம் ஓ அதுனாலத உனக்கு நெட் நெறைய கெடைக்குது எந்த ஃபோர்ஜு இல்ல இங்கத காத்து அடிக்குது சோ அதனாதா நெட்வர்க் கம்மியா கிடைக்குதுன்னு நெனைக்கிறே ம் என்ன பண்றே
காத் காத்துல கதவுலா படப்படங்கிறது துது ம் ம்
காலைலத வயலுக்கு போய்ட்டு வந்தோ
ஓ ஆ ஆ வயல்லா ஜாலியா இருக்குல்ல நானு சின்ன வயசுல போயிருக்கே
ஆமா ஆ
ஆ ஆ
தல குளிச்சுட்டு சாவவா சில மோட்டர்லா பாத்தனா ஒரு சில பேரு தொட்டி மாதிரி கட்டிருப்பாங்க ஒரு சில பேரு இந்த குள மாதிரி குட்டியா இருக்குல்ல
ஆமா ம் அங்கே குளிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குமே
ஆமா அதா நீங்க கூடவா குளிச்சிருக்கியானு கேட்டே
ஆ குளிச்சுருக்கே குளிச்சுருக்கே சின்ன வயசுல ஜாலியாருக்கு ம் ஆமா தொட்டில்ல ஆனா கொஞ்சோ டீப்பாருக்கு ரொம்ப லென்த் ஆ இருக்கு ஒரு ரெண்டு பேரு உள்ள மூணு பேரு உக்கார மாதிரி
ஆமா அந்த மாரி எனக்கு அதுல குளிக்க புடிக்கு இப்பயுமே புடிக்கு ஆனா அந்த ஒன்னு கொள மாறி இருக்குல்ல அதுதா எனக்கு தேவ அவ்ளோ செட் ஆகாது தொட்டினா ஜாலியாருக்கு ஒரு குட்டியூண்டு ரவுண்டுல தண்ணி இருக்கு
ஆ
மோட்டர் ஓடுன்ல
ஆ நா அது பாத்ததில்ல ஆக்சு இது நா வந்து அந்த மோட்டார் செட்ல அந்த ரெட்டாங்குல் மாதிரி இருக்குமே
ஆ ரெண்டுமே இருக்கு ஆனா நாங்க அந்த ரெக்டாங்கள்லதா எனக்கு குளிக்க புடிக்கு நல்லாருக்கு பக்கத்துலே ஊஞ்சல்லா தோப்பு மாதிரி இருக்குமா பக்கத்துல ஊஞ்சல் கட்டிருவாங்க ஊஞ்சல்ல ஆட்லா அப்றம் மாங்கா மரொ எல்லா மரமு இருக்கு
ஆமா ஜாலியா இருக்கு பீஸ்ஃபுல்லா கசின்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ட்டு இருக்கலா
அதா அந்த காலத்துல உள்ளது ஆனா இந்த காலத்துல பாருங்க அந்த மாரிலா எதுவுமே இல்ல
ம் ஆமா இப்பெல்லா நம்ப போறது இ இல்ல ஆக்சுவலா
ம் அந்த மாரி போது
இப்பெல்லா இப்ப கசின் மீட்டப்யே பண்ண முடியில எல்லாரு பிஸ் பிஸி பிஸின்றாங்க சின்ன வய்சுல ஜாலியா இருப்போ லீவுனா ஓடி வந்துருவோ இப்ப எல்லாரு அங்க ஒருத்தவங்க இங்க ஒருத்தங்கன்னுருக்காங்க
அதுக்கப்பறோ நமக்கே இன்ட்ரஸ்ட் போயிடுது பாக்குறியா அ ஒரு நம்ம எல்லா டென்த்துக்கு மேல வந்துட்டோனா அதுக்கு முன்னாலலா நம்ம ஊருக்கு போனு அப்பெல்லா இஜாலியா இருப்போ அப்டின்னு நனப் போல அதுக்கப்றொ ஊருக்கு போகவே புடிக்காது யாராவுது நம்ப வீட்டுக்கு வந்தா நம்ம ஜாலியா இருக்கலா
ம் ம் ஆமா ஒரு டுவல்த் வரக்கு எனக்கு புட்ச்சது அதுக்கப்றொ கடுப்பாதா ஆச்சு ஏனா அப்பறொ எல்லாருமே நம்ம ஏஜு தான எல்லாருமே இரு பாங்க நமக்கு ஒரு ரெண்டு வயசு பெரியவங்க இல்ல சின்னவங்க இருப்பாங்க அவ்ங்க எல்லாருமே ம் எல்லாமே வேற வேறய இப்ப காலேஜ்னா கூட வேற லொக்கேஷன் போய் ஜாய்ன் பண்ணிடுவாங்க
ஏனா நம்ம காலேஜ்லா ஹாஸ்டல்ல சேந்தற்றோல்ல அதுனால நம்ம கூருக்கு போக புடிக்க மாட்டிங்குது ஹாஸ்டல் லீவ் விட்டா எப்படா நம்ம வீட் ட்ல போய் உக்காருவோ அ ப்டின்ற மைட் செட்ல வருவோமா அதனால நமக்கு ஊருக்கு போகறதே அதுலே இருந்தே அப்டியே கம்மி ஆயிடு
ம் அது வேற களம்பி போனு போற துக்கு ஒரு நாள் ஆகு அப்றோ அங்க ஸ்டே பண்ணி வரதுக்கு ஒரு நாள் ஆகு எதோ ஃபங்க்ஷன்னா மீட் பண்லா அவ்ளோ தா
நமக்கு தரதே ரெண் நாள் மூணு நாள்ளு அதுவு போய் நம்ம நல்லா சாப்ட்டு சாப்ட்டு தூங்கலா ஹாஸ்டல்ல எல்லா வேலயு நம்ம தா செய்னு துணி தொவக்கெறது இருந்து எல்லாமே ஏ
ம் இங்க வந்து படுத்துட்டு ஜாலியா இருப்போ இதுல வேற எப்டி அங்கெல்லாம் போய்ட்டு அதுக்கே டயர்ட் ஆயிரு ஒரு நாள் மேக்சிமம் ஒரு நாள் போய்டு மினிமம் மேக்சிமம் ரெண்ட் நாள் கூட போய்டு அப்புறோ லீவ் முடிஞ்சிரு அப்புறோ இது ஹாஸ்ட்டல் போற மாதிரி இருக்கு
அலச்சல் சேலத்துல இருந்தா நம்ம ஒன்னா இருந்தா ஜாலியா இருக்கு சம்டைம் சண்ட வரு பாரே அப்பெல்லா எப்ப ஏன்டா சண்ட வந்து எதுக்கு வந்தோ எதுக்கு வாந்தோ பேசாம அதுக்கு பேசாமா நம்ம வீட்லையே இருந்திருந்தோனா இந்த சண்டைக்கே தேவலாம இருந்திருக்குமே ஜாலியா ஃபோன்லையே பேசிட்டு இருந்திருக்கலாமேன்ற மாரி தோணு
ஆம்மாம்மா நம்ம ஜாலியா இருக்குன்னு நம்மள கூட்டு போவாங்க ஆனா அவுங்குள்ள சண்ட புடிச்சுப்பாங்க அப்பறமா வா வா சீக்கற கெளம்பு வா வான்னு வாங்க
ஆமா அந்த மாறிலா நடந்திருக்கா உங்க வீட்லையு
எங்க வீட்ல நடந்ததில்ல எங் பக்கத்து வீட்ல நடந்திருக்கு அங்களுமே ஒரு நல்லா வெளாடுவோமா சின்ன வயசுல அங்க நடந்திருக்கு வருவாங்க ஜாலியா இருக்க தா வருவாங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க அடுத்த நாள் சண்ட புடுச்சுட்டு போய்ருவாங்க
போய்ருவாங்களா
ஆம்மாம்மா அப்பறோ திரும்பியு அவுங்க வர்றத்துக்கு ஒரு வருஷோ ஆவு திரும்பி ஜாய்ன் ஆகுறதுக்கு திரும்பி ஏதா ஒரு சண்ட வந்துரு கொஞ்சோ மாசத்துலையே இங்க சின்ன வயசுல சிரிப்பா இருக்கு என்னடா இவுங்க பண்றாங்க பெரியவங்கனாலே சண்ட தா போடுவாங்களா ன்டிருக்கும்
உங்க வீட்ல எப்டி
பல டைம்மு இந்த ஃபங்க்ஷன் டைம் வரு பாருங்க அப்ப தா சண்ட போடுவோ ஏதோ அதுவு நா நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் வைப்பாங்க மத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட வராது நம்ம வீட்ல வைப்பாங்க பாறே இதுன்னுவாங்க கூப்படல ஃபர்ஸ்ட்டு கூப்படல அது பண்ணல கோச்சுட்டு போவாங்க
ஹாலோ
அதனால எனக்கு எங்க வீட்ல ஃபங்க்ஷன் வச்சா புடிக்காது மத்த வீட்ல ஃபங்க்ஷன் வச்சா ஜாலியா போய்ட்டு வருவாங்க
நம்மளுக்கு பிரச்சன இல்ல என் என்ன பேசுவாங்கன்னு நம்ம யோசிக்கவு தேவ இல்ல
பாரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்தி முடிக்கறதுக்குள்ள எங்க வீட்ல எப்டி தெரிமா நமக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு
எல்லாருக்கு கொற இல்லாம செய்ணு இவுங்க அத நெனச்சுப்பாங்க அவுங்க இத நெனச்சுப்பாங்க
அப்டி நினைக்க மாட்டோ ஏதோ ஒரு மைன்ட் செட் ல நம்ம ஏதாது மறந்துருவோ ஏதா பண்ணுவோ ஆனா அவுங்க என்ன நெனப்பாங்க நம்ம வேணுக் கு பண்ணிட்டோ அப்டின்னு நெனப்பாங்க அப்ப புரிஞ்சு க்காம அதுதா இப்ப இதாகு
இந்த மூவிஸ்ல்லா வரு அப்பல்லா நம்ப மாட்டோ என்னடா இது சின்ன விஷயத்த ஏ பெருசாக்குறாங்க அப்டி தான்னா நஜத்துலயு அதுதா நடக்குது
ஆனா நிஜத்திலயும் சின்ன விஷயத்த பெருசாக்குவாங்க பெருசாக்கு விஷயத்த ஒண்ணு
ஆ ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க இதுக்கு சண்ட வரும்ன்னு நினைப்போ ஆனா சண்ட வராது
அந்த மாரில்லா நா பாத்திருக்கே என்னடா பெரியடிக்கே இங்க ஒண்ணும் பண்ண மாட்டறாங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்டி சண்ட போட்டுக்கறாங்க எல்லா யோசிச்சிருக்கே
ஆமா ஆமா
ம்
அப்பற திரும்பி அப்புற இன்னோ கொஞ்ச மாசத்துல நல்லா பேசிப்பாங்க நம்ம உள்ள நொலஞ்சாச்சுப்போ நம்மள்க்குதா அவங்க ரெண்டு பேரும் சேந்துப்பாங்க நம் இப்ப வந்து ரெண்டு பேருக்கு இதா ஆயிடோ
லாஸ்ட் டைம் பேச கூடாதுனு பேசவே மாட்டாங்க அப்டி இருப்பாங்க
ஆ
ஒருப்போ வந்துச்சுன்னா வந்துட்டு என்னைக்குமே பேச கூடாதுன்னு அந்த ஒரு கோவத்த வச்சுகோங்க இப் லாஸ்ட்ல வந்து தப்பு பண்டகங்க ஏதா ஒரு ஸ்சடு சுச்சுவேஷன்ல சேந்ததா உண்டு
ம் ஆமாம்
மத்த படி நா இல்ல
அது மாரி யாரு சண்டனாலு அவங்க ரெண்டு அப்டியே பாத்துக்கணு மெம் தேர்ட் பர்சன் போய் பூந்துன்னு வச்சுக்கோங்க அவ்ளோதான் நம்மதாங்க எதிரியா மாறிடுவோ அவங்க ரெண்டு பேர் சேந்துப்பாங்க ஆ நம்மளதா என்னடா அப்டின்னு பாப்பாங்க நடுல வந்து நா மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சில பேருக்குல்லா இருக்கும்
செலபெர்னா தெரிஞ்சுக்கிட்ட சண்டைன்னு வந்த நடுல வரமாட் டாங்க நம்ம கூடதா இதா
ஆமா ஆ அப்பறம் அந்த வயல் பேசணு இல்ல அந்த வயல்ல அப்டி மழ பெய்யுமோதெல்லாம் சம்மையா இருக்கும்ல்ல
ஆனா அது மழ பெஞ்சா புடிக்குங்க ஆ ஆனா நம்ம அந்த சேரா இருக்கொல்ல அதுதா எனக்கு புடிக்காது
ம் எனக்கு அந்த மழைல நனைஞ்சுகிட்டே அந்த மோட்டர்ல குளிக்கல்லா ரொம்ப புடிக்கும்
ஆமா ஆனா இப்ப மோட்டார்ல குடிச்சாலே மறுநாள் சளி புடிச்சுக்கு
ம் ஆமா ஆமா நம்ப அதெல்லா பாக்கும்போது நம்ப ஜாலியா இருப்போமா அவ்ளோதான்
அப்புறம் எங்கயா போயிட்டு அப்டியே வந்து ஜாலியா கடைக்கு போயிட்டு இந்த சம்மர்னாலே கசின்ஸ் கூட இருக்க புடிக்கும்
அதுவு வயல்ல உக்காந்து சாப்ட செம்மையா இருக்கும்
ம் ஆமா அந்த வீட்ல எல்லா செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாங்க எடுத்துட்டு வந்துட்டு அங்க உ உக்காந்து எல்லா எல்லா பேமிலியு ஒண்
ஆ ஆத்து வயல்ல சமைச்சு சாப்பிடுவாங்க அதுவு சூப்பரா இருக்கும்
ம் ம் அதான் சில பேர் நான்வெஜ்லா செய்வாங்கல்ல அந்த மாரி டைம்லா
ஆ செய்வாங்க மோஸ்லி நான்வெஜ் தா செய்வாங்க வெஜ் க்கு ஆஹ்
புளி சாதொம் தக்காளி சாதம்ல்லாம் செஞ்சு எத்திட்டுபோய் சாப்பிடுவோம் ஜாலியா இருக்கும்
நீங்க நீங்கலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்ளா
ம் கண்டிப்பா ம் இன்னொரு கால் வருது நா அப்பறமா கூப்டட்டுமா உங்களுக்கு
ஆ ஓகே ஓகே சு
ஓகே மா
ஆ